ஆஹ் அக்கா எப்டி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கக்கா ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி ஹலோ அக்கா கேக்குதா
ஹலோ
ஆஹ் கேக்குதாக்கா அக்கா கேக்குதா ஹலோ அக்கா ஹலோ
ஹலோ ஆ கேக்குதாமா
கேக்குதுக்கா பேசுங்கக்கா
ஆஹ் இல்ல எனக்கு கேக்கல நீங்க பேசறது அதுதா கேட்டே
ஆஹ் கேக்குதுக்கா இப்ப கேக்குதுக்கா
சரி சரிம்மா பசங்க எல்லா ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆஹ் போயிட்டாங்க கா உங்க பசங்க போயிட்டாங்களா
ச்சா
ஆஹ் ஆயிடுச்சுக்கா ஒரு வார ஆயிடுச்சுக்கா ஓப்பனாயி
ஓகே ஓகே சின்னவர் எப்படி போனாரு லீவ்ல இருந்து இப்ப போணுமே எப்பிடி அடம் பிடிக்காம போயிட்டானா
ஐயோ ரொம்ப அழுகதான்கா ஒரு வார ரொம்ப கஷ்டப்பட்டே
சேரி சேரி சேரிம்மா
இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனா நானா இன்னிக்கு காலையில வந்து பருப்பு கொழம்பு வெச்ச பண்ணிட்டு அப்புறம் கர்ணக்கெழங்கு வறுவல் பண்ணே கா
சூப்பர் காம்பினேஷன் பருப்பு குழம்புக்கும் கர்ணா கெழங்கு வருவலுக்கு சம்மையா இருக்குமே
ஆமா என் பொண்ணுக்கு அதா பிடிக்கும் அவ வந்து காலைல நைட்டே சொல்லிடுவா எனக்கு இது வெச்சாதா நா எடுத்துட்டு போவே சாப்பாடு இல்லன்னா எடுத்துட்டு போ மாட்டா சாப்பிட மாட்ட அப்டின்னு சொல்லிடுவா
ஆமா இப்ப அவங்களுக்கு புடிச்சா மாரிதா நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு நம்மளுக்கு புடிச்ச மாரி எங்க செய்றோ நம்ம
ஆமா ஆமா அவங்களுக்கு அதுதானே சாப்பிட மாட்டாங்க திருப்பி சாப்பாடு கொண்டு வந்துருவே அப்புறம் என்ன கேட்க கூடாது அப்டின்னு செரி ஓகே ஏதாவ ஏதாவது ஒரு சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சத அப்டியே குடுத்து விட்றது அப்டியே
மா நீ பேசது எனக்கு விட்டு விட்டு கேக்குதுடா
அப்டியாக்கா இப்ப கேக்குதாக்கா
கேக்குது ஆனா உள்ள போயிட்டு போயிட்டு வந்து கேக்குது செரிமா செரி பரவாயில்ல ஓகே சிக்னல் இலாத எடத்தல
ஓகேக்கா ஓகே ஓகே நீங்க என்னக்கா சமச்சீங்க இன்னிக்கு
ஹலோ
ஆஹ் அக்கா
ஹலோ
அக்கா கேக்கலயா ஹலோ அக்கா ஹலோ ஹலோ அக்கா
ஹலோ
ஆஹ் அக்கா கேக்குதா
ஆஹ் கேக்குது மா அதா சொல்றனே பாதி நேரம் பேசத மாரி இருக்கு அதுதா பாத்தே
ஆஹ் இங்க ஆஹ் கேக்குதுக்கா ஆனா வந்து சொன்ன மாரி விட்டு விட்டு கொஞ்சம் அ அப்ப கொஞ்சம் விட்டுட்டு கேக்குது
செரிம்மா அப்புறம் ஒடம்பு போன வாரத்துல ஜொரம் நீ இப்ப எப்டிமா இருக்
ஆஹ் பரவாயில்லக்கா இப்ப கொஞ்சோ பரவாயில்ல இன்ஜெக்ஷன் போட்டே டேப்லெட்ஸ் எல்லா சாப்பிட்ட பரவாயில்லக்கா இப்ப கொஞ்சோ நீங்க என்னக்கா இன்னிக்கு செஞ்சீங்க சாப்பாடு அக்கா